ஹலோ
வணக்கம்
ஆ வணக்கம் தோழரே நல்லாருக்
வணக்கம் வணக்கம் வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்ளா நீங்க நல்லா இருக்கீளா
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
வேல முடிஞ்சிட்டா
ஆ வேல எல்லா முடிஞ்சிது இப்பதா ஆஃபீஸ் விட்டு வந்தே
ஆ நல்லது ஆ
ம் எனக்கு இன்னு இந்த வயிறு பிரச்சன இன்னுமே சரியாகல வயிற எல்லா வலிச்சுக்கிட்டே இருக்கு அதா என்ன எது முடி கிடி சிக்கிருக்குமா அப்டின்னு ஒரு சந்தேகமாவே இருக்கு
ம்
என்னனே தெரில வயிறு ரொம்ப வலிக்குது
வயிறு என்ன வலிக்குதுன்னா வயிறு உப்பனு உப்புசம் மாரி இருக்கா வயிறு பசியின்மை அந்த மாரி இருக்கு வந்து ன அது மாரி சொல்லுவாங்க இல்ல நமக்கு தெரியாமலேயே போ சாப்பாட்ல கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ம்
ஆ அதா என்னன்னே என்னால கண்டுபுடிக்க முட்ல வயிற வந்து வலி வலிச்சி வலிச்சி ஒரு மாரி குத்து சுருக்கு சுருக்குனு
ஆ
அதா என்ன சரி இதுக்கு மேல அதா நிக்கல இன்னமு
அதனுடைய அறிகுறி அது தா ஆ பாங்க நீங்க அங்க போனீங்கன்னா கூட அவுங்க அதா கேட்பாங்க உங்களுக்கு எப்புடி தெரியு நீங்க எப்டி நீங்க இதுதான்னு நீங்க எப்டி கன்ஃபார்ம் பண்ணீங்க நீங்க ஏதோ வந்தீங்க வ எடுத்தோ கொண்டோம்னு கேட்க மாட்டாங்க சார் கேட்பாங்க அவுங்க உங்களுக்கு எப்புடி தெரியு என்ன அறிகுறி என்ன செஞ்சிது உங்களுக்கு என்ன செ இதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தா உங்களுக்கு அந்த இதயே எடுக்க ஆரம்பிப்பாங்க ம்
பாப்போ இல்லனா டாக்டர்ட்ட தா போகணு போல ஒன்னு சரியாகல
ஆ
என்ன பண்றதுன்னு தெரியல
ஆமா வயிறு சொருனு இருக்கிற மாதிரி இருந்தா அதுக்குள்ள வைத்தியம்தா பாக்கணு ம் அது சொருள் இருந்தாதா பாக்கணும்னு இல்ல சாதாரணமாவே அது நம்ப இருந்துதுனா எடுத்துக்கலா ஒன்னு தவறில்ல அப்ப பசி கொஞ்சோ நமக்கு நம்ம அறியாமலே அது போறதுக்கெல்லா வாய்ப்பிருக்கு சாப்பாட்டுல எப்டியாவது போயிடு அது சாப்பிடுற உணவுலே எப்டியாவது போயிடு ம் சாதாரண ஒரு நெல்லு இருந்தாலே போய் உள்ளுக்குள்ள மாட்டிக்கிட்டு அது செரிக்காது அரிசிய தவிர நெல் எல்லா செரிக்காது நெல் எல்லா அப்டியே இருக்கு ம் பாருங்க அப்டி சரியில்லன்னா இப்போ ஒரு நாளைக்கு போய்ட்டு வந்துலா ஒரு அர நாள்
பாப்போ எனக்கு லீவு கிடைக்கணும்ல லீவு கிடைக்க மாட்டேங்குது அல்ரெடி லேட்டா போயே அதுக்கு சேல்ரி கட் பண்றாங்க
ம் ம் ஆமா கொஞ்ச தூரோ அதிகமா இருக்குல்லயா ஆ எப்டி இருந்தாலு ஒரு அர மண் நேரோ தாண்டு
நா ஒரு அஞ்சு நிமிஷோ அதாவது ஒன்பது பத் துக்குள்ள ஆபீஸ்ல இருக்கணு ஒன்பது பதினொன்னுக்கு போனாலு அது லேட்டு கணக்குல தா வருது
ஆமா ஆம ஆம ஆம ஆ
நா என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல
ம் ஒரு மாசத்துக்கு கணக்கு பண்ணி பார்க்கும்போது எத்தனை மினிட் லேட்டா வந்திருக்காங்கிற மாதிரி அப்படிதா ஆவரேஜ் பண்ணுவாங்க
ம்
ம் டைமிங் சரி வேறென்ன செய்யறீங்க வேற என்ன பண்ணிட்டுக்கீங்க
என்ன தோழரே
வேற என்ன வேலை பா்கக்குறீங்க சைடு வேலை வேறதாவது
இல்ல இல்ல அதெல்லா எதுவு பாக்கல அதெல்லா எதுவு பாக்குறது இல்ல நீங்க எது இ ஃபாரின்ல இருந்து வந்தா இப்ப திரும்ப எதவு ஃபாரின் போறீங்களா இல்ல இங்கயே எதவு தொழில் தொடங்கலான்னு இருக்கீங்களா
இத கடகிட வைக்கலாம்னு என்ன நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யலாங்கிறது யோசனை பண்ணிட்டு இருக்கரே நா ஒரு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் தா ம் இன்னு ஒரு முடிவு பண்ணலை ம் வீட்ட எல்லா கலந்துகிட்டு பார்ப்போ கொஞ்ச பிரச்சனை எல்லா இருக்கு
ஆ
பிரச்சனைையல்லா முடிச்சுட்டுதா யோசனை பண்ணிட்டு செய்யணு ம் ஆமா ரொம்ப கஷ்டமா ரொம்ப அலட்டிக்க கூடாது அந்த மாதிரி உள்ள வேலைகள் என்ன வேலைகள் இருக்கோ ம் அது மாதிரிதா பார்க்கலான்ருக்கு இப்ப ரியல் எஸ்டேட் லா எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சோ பணோ கொஞ்ச வேணு
சரி
சொந்தமாக செய்ற மாரி இருந்தா வேன்னா ஏஜெண்ட் மாதிரி செய்யலா இந்த கமிஷன் தெறக்குற மாரி
செகண்ட்ஸ்ல எடுத்தீங்னாலே நீங்க பணம்லா நீங்க செலுத்தணுன்னு அவசியோ இல்ல
ம்
பணம்லா தேவையே கெடையாது என்ன ஒரு எடத்த உங்களுக்கு சொல்றாங்க இந்த எடத்த வித்து குடுத்தா எனக்கு இவ்ளது கமிஷன்னு நீங்க பேசிற வேண்டியதா
ஏஜென்ட்டு மாரியா
ஆமா பேசிட்டு அவுங்கள்ட்ட ஏ பார்ட்டிய நீங்க கொண்டு வந்து குடுத்தீங்ன்னா மட்டு போது பார்ட்டி அந்த எடத்த வாங்கிட்டாங்கன்னா ப நீங்க இங்கயு கமிஷன் வாங்கிக்கலா அங்கேயு கமிஷன் வாங்கிக்கலா
ம்
இப்ப இது ஒண்ணு இல்ல வீடு வாடக வீடு பாக்குறோல்ல
ஆமா
இப்ப நம்ம அது மாரி ஏஜென்ட்டு அவுங்க அந்த யா ரியல் எஸ்ட் எஸ்டேட் பண்றவுங்கள்ட புரோக்கர் கிட்ட சொல்லிட்டம்னா ஒரு மாசோ ஹ வியா வீட்டு வாடக குடுக்கணு
ம் ம் ம்
ஒரு மாசோ எங்க அவுங்க என் அவுங்களு என்ன நம்மள மேரிதா எங்கெங்க வீடு வாடகைக் டு போட்ருக்கோ அதல்லா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு சொல்றது வரவங்கள்ட சொ சொல்றது சொல்லி விட்டு இந்த வீட்ட காம்ச்சு விட்டு
எ இப்ப காலப்போக்குல இப்ப அவுங்களு ஓரமாயிட்டாங்க வீட்டு வேறவுங்களு எ ரெண்டு சைட்லயுமே நமக்கு கமிஷன் குடுக்க வேண்டியதுக்கு என்னதுக்கு தேவயில்ல அப்புடிங்கிற மாரி இப்ப எல்லா டேரக்ட்டாவே ஒரு நம்பர போட்டு எழுதி போட்டுட்டு அ நேரடியா தொடர்பு கொள்ளுங்க ஏற ஏற இடைத்தரகர் யாரு இல்ல அப்புடிங்கிற மார்லா சொல்றாங்க அ அ இருக்காங்க அப்புடியு இருக்காங்க இப்புடியு இருக்காங்க ம் இந்தந்த இந்த தொழில்லயு இங்க போட்டி பொறாமைகள் கொஞ்சோ இருக்கு ம்
இல்லை அது என்னன்னா
ஆ
அ நீங்க இப்ப பாக்குற அளவுக்கு
அ
பாக்குற அளவுக்கு என்னன்னா நீங்க போர்டு போட்ருக்காங்க இல்லையா
ஆமா
போர்ட வச்சுகிட்டு வர்றவங்கள்ட பார்ட்டி இருக்குறவங்கள்ட கமிஷன் வாங்கிக்கிறது இத அப்டிதா பண்ணிக்கிட்ருக்காங்க ம்
அ
அது மாறிதா பண்ணிகிட்ருக்காங்க நீங்க வேணா அது மாரி வேணா ஒரு தொழில் ஆரம்பி க்லா ம்
ம் ஹும் மேம் அது கொஞ்சோ அழச்சல் தா நம்பள் மெனக்கிடணு அ சில பேரு நம்பரு நம்பரக் குடுக் இப்பா பேசுவோ டக்குன்னு நம்பள இல்லாமலே வித்த நீ டேரக்டா போயி அவுங்க எந்த எடோ என்னன்னு விசாரிச்சுட்டு அப்புடி போயி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு அந்த கமிஷ் எனக்கு கெடைக்காம போய்ரு
இல்ல இல்ல அப்டி போறவங்களு இருக்காங்க அது அணியில நம்மகிட் ட்டயு வந்து வ அழச்சுட்டு போங்க வ கூட்டிட்டு போங்க பேசி வுடுங்கன் சொல்றவங்களு இருக் க்காங்க இல்லையா ஏன்னா அப்டி நீங்க சொல்றதெல்லா பாத்தா புரோக்கர் தொழிலே பண்ண முடியாது
ம் ஹும் யா உண்மதா உண்மதா ம் இல்ல அந்த தொழில்ல அப்டிலா ஒரு சூழ்ழல்லா இருக்கு அதெல்லா நல்ல இது தாண்டி தா போணு ம்
கண்டிப்பா
பாக்கலா பாக்கலா வெளிநாடு தா இப்போ ஆளுகல்லா இப்ப கொஞ்ச வெளிநாடு பிர ச்சன இருக்கறதுனால கொஞ்ஜோ போறது வர்றது கொஞ்ஜோ குறைவுன் தா சொல்றாங்க ஆளு எல்லா போவே இப்போ எப்டி போயி்ட்ருக்காங்க என்னன் தெர்ல இந்த பழையபடி உள்ளவங்க போயிட்டு வந்துட்டிருக்காங்க புஸ்சா உள்ளவங்க இப்ப ஆரு போறாங்களா என்னங்கறது தெரியல ம் இதனுடைய ஈரான் ஈராக்குனுடைய ஈரான் ஈராக்குடைய பிரச்சன இன்னு கொஞ்சோ இ பெர்ஸ்சா இருக்கு ம் ம் அதனுடைய தாக்கோ கொஞ்ச பெருசா இருக்கு ம் ம் ம் உங்களுக் தெரிஞ்சவங்க யாரும் போறாங்களா வெளிநாட்டுக்கு போ எதுவு போ
வெள்நாடு போயிட்டு தா இருக்காங்க ஆனா அந்த அளவுக்கு சம்பளங்கறதே கம்மியாதா கிடைக்குது
ஆ ஆ சேரி சேரி அதா இப்போ ஒரு சூழ்நில சரியில்லாம இருக்கு
ஆ இங்க உங்களுக் தெரிஞ்சவ ஆல்ரெடி நீங்க வெ வெளிநாட்டுல தான இருந்தீங்க அதுக்கே இந்த மாறி நீங்க வெளிநாடு ஏஜென்சி மாறி எதுவு பண்லாமே
ஆ பண்ணலா அதுலயு நறைய தில்லுமுல்லுலா இருக்கு சில பேரு ஏமாத்திற்றாய்ங்க சில பேரு ஒன்னு ஒரிஜினலா நல்ல மாறியா செய்றாய்ங்க சில பேர் ஏமாத் திர்றாங்க அப்டி எதாவது பாதிக்கப்பட்டுச்சுன் சொன்னா அதனுடைய பிரச்சன நமக்கு தா சேரு அதனுடைய பாதிப்புகள்
அப்டி யோசிக்கறதுக்கு தேவையில்ல நீங்க வந்து நல்ல கம்பனியா இருந்தா நீங்க சொல்லிவுட்டு நீங்க ஒரு கமிஷன் மாறி வாங்கிர்லா ஒரு ஆ ஆளு அனுப்பூட்டு இவ்வளது ஒரு ஆளுக்கு இவ்வளது கமிஷன் சொல்லி வாங்கிக்கலா
ஆ இருக்காங்க அந்த மாறி அது இருக்காங்க முறையா இப்ப அந் மாறி மென் பவர்ன்னு சொல்ட்டு அதுக்குன்னு தனியா ஓ ஏஜென்சி இருக்காங்க அவங்க மூலியமா ஒண்ணு ம்
த்த அனுபவம்னு இருக்கு போது கண்டிப்பா நீங்க இத பண்ணலா ஆல்ரெடி போயிட்டு வந்திருக்கீங்க அப்பக கையில நீங்க இதுக் முதலீடுங்றது தேவையே கெடையாது இத வச் சே நீங்க போயிட்டு வர்லா
ஆமா
ஆ ஆளக சேர்கலா ஆள சேர்த்து உடலா ஆல ஒரு விசாவுக் கு ஒரு ஆள பயனோ அனுப்புனா இவ்ளோது பணோ அப்டின் சொல்லி பேசி ஒரு அசால்டா ஒரு ஆள அனுப்புனீங்கனாலே முப்பதாயிரோ நாப்பதாயிரோ ஐம்பதாயிரோ வரையு சம்பாரிக்கலா
ஆமா ஆமா இப்ப மென் பவர்ன் சொல் ட்டு இப்ப டைரக்டாவே இந்த மாரி எல்லா எல்லாமே ஆன்லைன்லியே எல்லாத்தி அவுங்க எல்லா கிளியர் பண்ணி மே மு மொறையா போறவங்களு இருக்காங்க நா அனுப்பி உற்றே அந்த அங்க அனுப்பி உற்றே இங்க அனுப்பி உற்றேன் சொல்லிட்டு இங்கே இருந்து கொண்டுட்டு போய் டிராவலிங்கல எறக்கி உட்டுடு கொண்டு போய் எங்கயாது ஏஜெ ஏஜெ அங்க உள்ள ஏஜென்ட் படிச்சிட்டு வர்ற ஏஜென்ட் இருக்காங்க இப்டி நறய சில சிக்கல்லா அதுல இருக்கு அது நம்ப இங்கந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தா ஒரிஜினலா என்னங்கறது இங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு போறது நல்லது உம் ஒரு குறிப்பிட்ட தொகைய முன்னாடி குடுத்துட்டு கடைசி நேரத்துல ஒரு எல்லா தொகையு கட்ற மாரி கன்பார்ம் பண்ணிட்டு போறது நல்லது என்னுடைய சகோதரர் அப்டிதா ஆ அ சூப்பர் மார்க்கெட்டுக்கு அனுப்புறதாக சொல்லி எ அமோ அமௌண்ட் வாங்கிடாங்க புல் அமௌண்டு வாங்கிடாங்க ஆனா அங்க கொண்டுட்டு கொண்டு போய் டிராவலிங்ல எறக்கி உட்டு வட்டாங்க ம் பர்மிட்டு உங்களுக்கு செஞ்சு குடுக்கல ஒரு மெறையான வேலயும் சே சேத்து உடல அ ஏதோ ஒரு கடைல கொண்டு போய் உட்டுட்டு வந்துட்டாங்க அவரு அங்க இங்கேயு வேல பாத்துட்டு இப்போ வேற ஒரு எடத்துல ரெஸ்டாரண்டட்ல வேல பாக்குறாரு உம் இன்னமு பரிமிட்டு செஞ்சு குடுக்கல அந்த காசு கட்னது கட்னதுதா ம் அது அந்த மாரிலா நெறய ஏமாத்தி லா அழிச்சிட்டு போற ஏஜெண்டு இருக்காங்க அது யாரு எல்லாருக்கு பாதிப்பு அதுக்கு அதுக்கு நண்பர் தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் அது ஜாமீன் போட்டிருக்காரு நா பொறுப்பு அப்டின்னு இப்ப அவர கேட்ட எனக்கு தெரியாது நானு செய்றது நா நல்லவன்னு நனச்சே அவன் இந்த மாரி ஏமாத்திப்புட்டா நா என்ன செய்ய முடியு அப்டிங்றாரு அ அப்டியல்லா இருக்கு ம் ம் எல்லா எடத்துலையு இருக்கு அதல்லா ஆமா நானு என்பது தா அதனுடைய கஷ்டங்கள் அடுத்த பதிவுல பேசலா நல்லது நல்லது